ஆஹ் சொல்லுங்க
ஆ சொல்லு
என்னது
அன்னைக்கு திருப்பி கொஞ்ச நேரோ கலிச்சு ஸ்கூல் கோப்பரைனு சொன்னைன்ல
புரியல
அன்னைக்குஞ்ச நேரோ கழச்சு கூப்புறேனு சொன்னேன்ல
யப்போ
அதான் அன்னக்கு முந்தா
ஆ
அப்ப சார்ஜர் போட்டு போயிட்டணோ சார்ஜர் போட்டு போனதுக்கு அப்பறோ பாத்த திருப்பி வந்து போன் பண்ணிட்டு இருந்தே
ஆ
ஒருத்தனை ஒரு மூணு மணி இருக்கு எத்த புடிச்சு பாத்துட்டாரு அன்னைக்கு அன்னைக்கு திட்டுன மாரி சரியான திட்டு
அப்ப நீ டர்ஸ்க்கு போனதெல்லா அவங்களுக்கு தெரியாதா
போத் தெரியு
ம்
போயிட்ட இ தூங்கறகெடுதுடா
இப்ப அவங்கத்த தூங்கிட்டாங்களா
ம்
திட்டுதானா
இப்பா திட்டுலாது படிக்கிற மாரி கைடு எடுத்துச்சிட்டு இருப்பாங்க
ஓ
நேத்தைக்கு போனதுக்கே சரியான திட்டு
எனக்கு நேத்தேயிலருந்து ஒரே தொண்டவலி
அதனால
என்னது
கை படாம சாப்பிட்டு இருப்பீங்கல்ல
அய்யே
என்ன மட்றது போனிக
இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல
ஆமா
அங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல மண்டபம் இல்ல
இங்க ஆ அதுக்கு இங்க போனோ எங்க ஹெச் எம் ஆர் பக்கத்துல ஒரு மண்டபோ இருக்குல்ல
ஆமா
அங்க
எதுக்கு
வேலைக்
ஓ வேலைக்கா
அனைக் எங்க அத்த வீட்டுக்கு வரும் போது மணி பண்ணெண்டு புடிச்ச அப்பறமே ஃபோன புடிங்க ஃபோன புடிங்கி வச்சிட்டு இப்பதா குடுத்தா
எக்ஸாம் முடிஞ்ச்சா
நாளையோட
நாளைக்கு என்னது
நாளைக்கு ஃபிஷிக்சு பயோவு
ம் படிச்சாச்சா
ம் ஓரளவுக்கு படிச்சே
ம் ம் மேக்ஸ் ஈஸியா இருந்ததா
ஓரளவுக்கு ஈசியா இருந்துச்
நம்ம சார் சொல்த்தறது புரியலையா
புரியுது அது ஒன்னு பெருசா வரும்போது புரிய மாட்டங்குது கடைசில பாதி புரியிது பாதி புரிய மாட்டகுது
ம் ம்
அது ஃபை மார்க்ஸ் வந்தா புரிய மாட்
எனக்கு அப் எனக்கு அப்டி இல்ல எனக்கு எப்டின்னா ஃபைவ் மார்க்கு நல்லா பெருசா இருக்கறதெல்லா இருக்குல்ல அதெல்லா நல்லா புரியு இது குட்டி குட்டியா இருக்கறதெல்லாந்தா கொஞ்சோ புரியாது ஏன்னா ஃபை மார்க்கு கொஞ்சோ பெருசா இருக்கறதெல்லா ரொம் ப அ ரொம்ப டீப்பா போயிருக்குமா அதுனால ஃபுல் ஃபோக்கஸ்சு ஃபை மார்க்கெல்லா எடுக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ்சு அப்டியே இருக்கு எனக்கு
அ
டூ மார்க்கெலா எடுக்கும்போது தூங்கிருவே
போயிட்டு வரதே பன்னெண்டு மணி ஆயிருச்சா
ம்
அதுக்கப்பறோ அதுக்கப்றோ பயோ வந்து நைட் மேக்ஸ் ஒக்காந்து பன்னெண்டு மணிலேந்து மூணு மணி வரைக்கு போட்டு பாத்துட் இருந்தே
மூணு மணி வரையுமா
ஆமா பன்னெண்ர மணி வரைக்கு பாத்துட்டு இருந்தே அப்றோ மூணு மணிக்கு தூக்க வந்த்ச்சு
ம்
ப்றோ மூனு மணிக்கு தூங்கி காலெல ஏழு மணிக்கு எந்த்ருச்சு போ
ஒனக்கு நேத்தைக்கே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல மேக்ஸு
அயே இன்னைக்கு தா முடிச்சது
இன்னைக்குதா முடிஞ்ச்சா இன்னைக்குதா எ தம்பி ஒருத்த இருக்கான்ல
அ
இன்னிக்கிதா வந்து மேக்ஸ்ல எந்த எந்த சாப்ட்ரெல்லா இம்பார்டென்டு அதல்லா இன்னைக்கி வந்து கேட்டுட்டுர்க்கா ஏங்கிட்ட நம்ம ஸ்கூல் இல்ல வேற ஒருத்த நா சொல்லியிருக்கேல
ஓ ஆ ஆமா மத்த ஸ்கூலக்குல்லா இன்னியில இருந்துதா ஸ்டார்ட் ஆகுது
அப்புடியா இது வந்து எப்புடி கவர்மெண்ட் குடுக்குற டைம் டேபுளா இல்ல அவங்களா போட்ட டைம் டேபுளா
நம்ம ஸ்கூலூக்கு வந்து நம்ம போட் டைம் டேபுளு அவுங்க பாத்த ஸ்கூலூகுள்ளா கவர்மண்ட் குடுத்த டைம் டேபுளு
ஆ எப்புடி
எங்களுக்கே கே எஸ் பி தா குடுப்பாங்க
ஐயோ அந்த அந்த கொஸ்டின் பேப்பருதா பாத்தாலே மண்டையெல்லா காயு
ஆமா கேட்டா அப்பதா இப்ப கஷ்டப்பட்டாதா கடைசியில போம் அப்ப ஈஸியா இருக்குனுந்துச்சு
ஆமா
இங்க மேட்சா
என்னது
மேட்ச் பாக்கலையா
என்ன மேச்சு
இன்னைலுந்தா மெய்னான மேட்ச்
அப்புடியா
ஆம்
தூங்கிட்ட என்னன்னு தெரியுல ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னது எங்க அம்மாவோட ஃபோன்ல வந்து பாத்துட்டு பாத்துட்ர்ந்தா திடீர்னு பாத்தா வராமாயிருச்சாட்றுக்கு அப்ப டக்குனு ஏ ஃபோன் எடுத்து போட்டு நா இதுல பாக்குறே அப்டீன்னு சொல்லிட்ர்ந்தா அப்ப நானு எனக்கு கொஞ்சோ இதுல ஒர்க்கு இருக்கு அப்டீன்னு சொல்லி சொல்லவோ அப்டியே பேசாம படுத்தூங்கீட்ட என்னது
டி வி ல
டி வி‌ ல
டி வில பாக்க வேண்டியதான மேட்ச்சு
ஈ வீலாயிலா போட விட மாட்டாங்க எல்லா தூங்க வேண்டாமா எங்க அம்மாவெல்லா அவ்வளாதா
ஆமா ஒன்றர மணிக்கு தா முடியு இவ்வளவுதா கொஞ்சோதா பாத்தே
ஒன்றரை மணிக்கு முடிஞ்சுருமா
ஓ
இப்ப பரவால்லையே அப்போ பாத்துட்டே படுத்துருக்கலா ஆனா எங்க அம்மா விடமாட்டாங்க
பத்தர மணியுலந்து ஒன்ற அ ஒன்றர மணி வெ
நா நெனைச்சே மூணு மணி வெரைக்குமுல்லா இருக்கோ அந்த மாரி
ஐ சி ஐ இப்ப தோக்குற டீம் வெளியே அவ்வளதா முடிஞ்ச்சு
ம்
ரெண்டு டீம் ஒரு ஒரு கோல் அடிச்சிருப்பே
ரெண்டு டீம் ஒரு ஒரு கோலா
ஆமா
இன்னு ஒரு கோல் இன்னு அந்த ஒரு கோல் யார் அடிக்கிறாங்ளோ அவங்க தா வின்னு
அய இது டைமிங் கடைக்ட் தான
டெய்மா
ஆ மூன்ற மண்நேரத்கிட்ட ஆடுவாங்க
அப்புடியா
ஆம்
அப்போ ஒன்ற மண் நேர்த்துல நடுவுல கேப்ல்லா இருக்காதா போய் தண்ணி குடிஷ்ட்டு வரதுக்கு அந்த மேரி எல்லா
முக்காமண் நேரோ முக்காமண் நேரோ
ஒ
அஸ் முக்கா மண் நேர் ஃபஸ்ட் ஆப் அடுத்து முக்கா மண் நேர செக்கேண் ஆப்
அப்ப நடுவ்ல கேப் இருக்குமா
ஆமா ஃபர்ஸ்ட்டு முக்காமண் நேரத்துக்கு அப்புற செக்கேண்டு முக்காமண் நேரத்துக் ஒரு கேப்
ஒ
அப்டி போய்ட்டு வரும்போது அலும்பாயிர்சு
என்னது
அதுக் போயிட்டு வரும்போது
என்னாச்சு
விஸ்ட்ராகு
ம்
நூறு நூறு
ம்
நூறு புடுஷ்ட்டா
ஓ அப்பறோ
த தப்ச்சு ஓடியாச்சு
தப்ச் ஓட்னீங்ளா
ஆமா அஞ்சு வண்டி
ம்
எங்க வெச் தெரிய்மா
எங்க வெச்சு
உங்க ஏரியா கிட் தா
ஓ இந்த வழியாதா இங்கிர்ந்தே க்ராஸ் பண்ணி தா போணுமா
இல்ல நாங்க எங்க இங்க நெகந்தி வந்தில தாண்டி உள்ள ஒரு டெரஸ் புக் பண்ணிரு
ம்
டெரிஸ்லா முடிஷ்ட்டு சாயா குடிக் போலான் சொல்லிமோட்டு ஓட்டுமேடு வந்தப்பதா
அந்த டைம் நீங்க எத்தன மணிக்கு வந்தீங்க
நாங் எத்தன ஒரு பத் பதுனொரு மணிக் மேல
அந்த டைம்லல்ல சாய கடைல தொறந்து வச்சிருப்பாங்ளா
ஓ டீ பை தொறந்துருக்கு டீ பாயிண்ட் ஒன்ருக்கு அங்க ஒன்னு தொறந்துருக்
அவுங்களு விடிய விடிய தொறந்து வெச்சிருப்பாங்ளா
ஐய கட்டாயத்தன மூணு போச்சு
இல்ல அந் பதினோரு மணி அந்த டைம்ல இல்ல எல்லா கடையு சாத்திருமே நீங்க எப்டி சாய் சிங்ந தானா எனக் டவுட்டு
இ பைக் கரெக்டா எத்தன மூணு பேரு நின்னுட்ருந்தாங்க மொத்தொ அஞ்சு வண்டி அஞ்சு வண்டி ஃபோன்ருக்குல்ல
அ
ஃபோன் கைன்னு வச்சிருந்தேன் பாதி ஃபோன் அவங்க கைல பாதி ஃபோன் என் கைல புடிச்சுழுத்து வுட்டு வந்துட்ட என் க்ளாஸ்ல குட்டையா ஒருத்த இருப்பான்ல்ல
ஆ
அவந்தா வண்டி ஓட்னா போலீஸ் இல்ல அப்ப ரெண்டாவ்து போலீஸுகார கழுத்தோட போபோறா
ம்
பயத்துல
அங்கயே சாப்ட்டீங்ளா இல்ல சாப்ட்டுட்டு தா போனீங்ளா
ஐயாதுக்கு ஒரு டி பாய்ல போலீஸ்கார அதுக்கப்பறம் திருப்பியு போய் டீ பாயிண்ட்ல போய் ஜூஸும் கட்லேட் சாப்ட்டோ
ம் சேரி எங்க அம்மா கூப்ட்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷொ கழிச்சு கூப்புறன்
ஆ செரி சரி